ஆனா ஆ டீ குடிச்சுட்டு இப்பதா செரி ஃபோன இப்டியே ஸ்க்ரோல் பண்ணி பாத்துட்டுருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு இப்பதா சாப்ட்டு அப்டியே மொட்ட மாடி மேல வாக்கிங் போயிட்டு இருக்கே என்ன இந்த நேரத்துல போய் டீ குடிக்கிறீங்க
என்னன் தெர்ல ஒரு அஞ்சு மணிக்கி குடிச்சே எனக்கு மறுபடியு என்னன் தெர்ல டீ குடிக்கனும் போல இருந்துச்சு அது கிளைமேட் வேற ஒரு மாதிரி சில்லுன்ருக் க்கா சேரி அதா கொஞ்சோ டீ குடிக்கலான்ட்டு அப்டியே டீ குடிச்சுட்டே அப்டியே ஃபோன பாத்துட்டுருந்தே நீங்க ஆ மொட்டமாடியில இருக்கீங்களோ
ஆமா ஆமா நானு வந்து அப்டி மொட்டைமடியில வந்து படோ பாத்துட்டுருக்கே அப்படி சும்மா
பரவால்ல பரவால்ல சம்மையாருக்குல்ல மொட்ட மாடியில உக்காந்துட்டு படோ பாக்கும் போது அது ஒரு தனி ஃபீலிங்கல்ல
ஆமா மொதல்ல வந்து கொஞ்சோ த்ரில்லர் மூவி பாத்தே அது ஃபீல் இல்ல கொஞ்சோ பயமாதா இருந்துச்சு கொஞ்சோ சேரி பரவால்ல மனச தேத்திட்டு மொட்ட மாடில இந்த காத்து இந்த நல்லா கிளைமேட்டுக்கு நல்லாவே இருக்கு அப்டின்ட்டு நானு மொட்ட மாடில நின்னு பாத்துட்டுருந்த
ஆமாமா இந்த கிளைமேட்டுக்கு மொட்ட மாடியில உக்காந்து படம் பாத்தா அது வேற லெவல் ஃபீலிங் தா நானு அந்த மாதிரியெல்லா பாத்துருக்கே சின்ன புள்ளையில ஆனா இப்ப பாத்ததில்ல சின்ன பிள்ளைலல்லா வந்து ம் சின்ன பிள்ளை மீன்ஸ் ஆ அ ஒரு அ லெவன்த்து டொல்த்து அந்த மாரி டைமிங்லல்லா அ மேல உக்காந்து எல்லா அப்ப ய யாருகிட்டயாவ்து ஒருத்தவ்ங்ககிட்டதானே ஃபோன்ருக்கு மோஸ்ட்லி யாருகிட்டயு அவ்வளவா இருக் காதுல்ல அப்போ ஒரு ஆள் மட்டு ஃபோன் அப்டியே அங்க வச்சுட்டு நாங்க எல்லா சேந்து பாப்போ ஜாலியா இருக்கு அப்டியே ஸ்நாக்ஸ் எல்லா பாப்கானு அதெல்லா சாப்ட்டுட்டு பாப்போ அது ஒரு தனி ஃபீல் இல்ல
ஆமா ஆமா அப்பென்ன ஆல்ரெடி போட்டு ஓட்ன படந்தா வரு நீங்க பாக்க முடியு ஆனா இப்ப இப்பல்லா வந்து புது புது படமே வந்துர்தே
பழைய படோ பழை
சரியா கேக்கலீங்களே நீங்க பேசற்து
இல்ல அப்பயெல்லா வந்து பழைய ஹீரோஸு இல்ல பழைய ஹீரோஸு அவுங்கல்லா வந்து நடிச்ச படத்த தா நம்ம பாக்கலா ஆனா உனக் இப்பல்லா வந்து எப்டின்னா புது படத்தயு நம்ம அப்பயே பாத்தர்லா அப்டில்லா வந்துருச்சுல்ல
ஆமா நாளைக்கு வந்துத்னா நாளானைக்கே பாத்தட்ற மாதிரில்லாங்கூட நெறைய டெக்னாலஜி இருக்கு அப் பப்ப ரிலீஸ் ஆயிருது ஆனா என்னதா இர்ந்தாலு தேட்டர்ல போய் பாக் க தா ஒரு தனி இது நீங்க தேட்டர்க்ல்லா போவீங்ளா
போவோ ஆனா இப்ப தேட்ருலல்லா சரியான கேஷுங்க பயங்கரமா காசு
சொன்னாங்க நானு கேள்விப்பட்டே
ம் இல்ல தேட்ருல போய் செரியா டிக்கெட்டுக்கு தா காசு அப்டின் பாத்தா பாப்கான்ல ருந்து அவனுங்க வந்து ஜூஸ்ஸல்லா பயங்கர ரேட்டு் அதுனால நம்ம தேட்ருக்கே போறதில்ல நீங்க
அதுக அய்யையோ இல்ல இல்ல நா கேள்விப்பட்டே அதுக்கு நம்ம பாதி சொத்த தா எழுதி வெக்கணு போலருக்கு இந்த பாப் கான்க்கு ஜூஸுக்கெல்லா நாங்க போறதில்ல
ம் கரக்ட்டு கரக்ட்டு
நேரமு இல்ல நம்ம போறத்துக்கு ம் ஆமா
கரக்ட்டு கரக்ட்டு அதுனால நானு என்னன்னா வீட்லதா டி வி லதா படம் போட்டு பாப்போ
ம் அதுவு பசங்க இருக்காங்களா தேட்ருல் லா இப்பல்லா படோல்லா பாக்க முடியற மாதிரி எங்க இருக்கு அப்பல்லாங்கூட பரவால்ல
ஆமா அப்ப உள்ள படத்துலெல்லா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கொழந்தைங்கல்லா சேந்து பாக்கலாங்க இப்ப எல்லா வந்து மூவிஸ்ல்லா வந்து கொழந்தைங்க சேந்து பாக்கற மாதிரி எல்லா அந்தளவுக் ஒரு மீனிங்கா
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆனா இப்ப பாத்தா கூட வந்து கொஞ்ச இங்கிலீஷ் மூவியா பாத்தோ அப்டினா பசங்களுக்கு அந்த நாலேஜு வரு கம்யூனிகேஷன் வரு அதையு நம்ம கொஞ்ச நல்ல படமா இந்த அனிமல்ஸ் மூவி அந்த மாதிரி வேணா எதாவ்து காட்லா மத்தபடி சினிமா அதெல்லா இந்த ஹிஸ்ட்ரி, நேஷ்னல்ல அல் அந்த அந்த மாதிரி ஒரு படம்னா அப்ப பசங்களுக்கு காட்லா மத்தபடி சினிமா எல்லா பாக் முடியு நம்பலே பாக்க முடிஞ்ச மாதிரி இல்ல கொழந்திங் எப்டி பாக்க முடியு
ஆமா ஆமா கரெக்ட்டு கரெக்ட்டு ம் எனக்குமே பேய் படல்லா ரொம்போ புடிக்குங்க நானு பாப்பே நல்ல பயமா பயமா இருக்க மாரி எல்லா சீன்லா என க்கு சீரியஸா ரொம்போ பிடிக்கு தெரியுமா இப்ப அதுவு நைட்ல பாக்குறது சம்ம ம்
ல்லா இருக்கு நம்ப தைரியமா பாக்குறம் பாப்போ அப்புறந் தூங்கும்மோத்தா தெரியு நம்ப்ளுக் அந்த பயோ யாரோ பின்னாட் நிக்கிற மாதிரியும் முன்னாட் நிக்கிற மாதிரிலா ஒரு ஃபீல் வரு
ஆமா ம் கரெக் ட்டுதா ஆனா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஒவ்வொருத்தவ்ங்களுக்கு ஒவ்வொரு மாரி டேஸ்டில்ல கரெக்ட்டு தானே ஒருத்தவங்களுக்கு பேய் படன்னா பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு ரொம்போ பிடிக்கு
எனக்கு மோஸ்ட்லி த்ரில்லர் மூவிஸு இந்த மாரி ஹாரர் மூவிஸ் தா புடிக்கு உங்களுக்கு
ம் எனக்கு சேம்ங்க பயமா இத் த்ரில்லிங்கா பயங்கர த்ரில்லிங்காலா பாப்பே எனக்கு ரொம்போ புடிக்கு
சில பேரு வந்து காமெடி பாப்பாங்க சில பேரு ஹாரரு பாப்பாங்க சில பேரு அதை விட மோசமால்லா ஒரு டேஸ்ட்ல வெச்சு பாப்பாங்க அந்த மாரில்லா கூட இருக்காங்க எனக்கு வந்து த்ரில்லரு இந்த இந்த ஹாரர்தா ரொம்ப புடிக்கு
ம் ஆனா நல்லா அ என க்கு வந்து ரெண்டுமே பிடிக்கு த்ரில்லிங் மூவியு பிடிக்கு லவ் மூவியு பிடிக்கு லவ் மூவிஸ் இருக்குல லவ் மூவிஸ் ஒரு அந்த மாரியு பிடிக்கு இந்த மா ரியு எனக்கு ரொம்ப பிடிக்கு நீங்க பாட்டெல்லா கேப்பீங்களா
ஆ கேப்பேங் கேப்பே அதுதா சொல்றே இப்பெல்லா ரொம்போ படல்லா பாக்குறது இல்ல ஏன்னா பாக்குற மாதிரி எங்க இருக்கு அத்னால நா வந்து பழைய பாட்ட தா இப்ப அப்படியே வந்து கிச்சன் சமைக்கும் போது அப்டே கேட்டுட்
ம் நல்லாருக்குல்ல நல்லாருக்கு ம் நம்ம வந்து ஆ கேட்டுட்டே சமச்சோனா அது ஒரு மாரி சம்மயா இருக்கு
ம் ஆமா ஆனா சம்டைம்ஸ் வந்து ஆ உஷாரா சமைக் நம் ம் அப்டியே அங்கேயே போயிட்டு வெச்சுங்களே இ என்ன போட்ணன் தெரியாம நல்லா நா
கரெக்ட்டு கரெக்ட்டு கரெக்ட்டு ஆமா ஆமா கரெக்ட்டு அது யாருமே இல்லாத போது நம்ம சமச்சிட்டு அந்த சாங்க கே
ஆ இன்னு நல்லா இருக்கு ஆனா இந்த காலையில வந்து ஸ் கூலுக்கு ஆபிஸ்கு சமைக்கும் போதுலா என்னால கண்டிப்பா கேக்க முடியாது ஏனா நம்ப்ளுக் கான்சன்ட்ரேஷன் அங்க போகாது அய்யோ இங்க எதாத் தப்பு பண்ணிட்டோ அவசரம் அவசர செய்ய முடியாது யாரு இல்லாதப்ப கேட்டு பண்ணலா அந்த மாதிரி நல்லாருக்கு
ம் வீக்கெண் டைம்ல கொழந்தைங்கெல்லா வீட்ல இருக்கும்போது அப்போ வந்து நம்ம வந்து எப்ப வேணுனாலு சமை ச்சுக்கலா அப்டின்ட்டு அப்டியே பாட்டு கேட்டுட்டு மெதுவா ஆ பொறுமையா பண்ணலா னா ஸ்கூல் டேஸல்லா பண்ண முடியாது ம் ம்
ஞ்ச சத்தமா வேற வெச்சுட்டு கேடப்பே அப்ப இன்னு ஒரு எஃபெக்டா இருக்குன்றத்னால அந்த மாதிரி ஒரு கேரக்ட்ரு நானு யாருமே இல்ல நம்ம தா ச த்தமா வெச்சு கேப்பே அக்கம் பக்கத்துல யாரு இல்லன்னா கூட அந்த மாரி ஒரு சத்தமா வெச்சுட்டு கதவெல்லா மூடிட்டு கேக்ணு அப்டி ஒரு எனக்கு அந்த மியூசி
ஆமா ஜாலியா இருக்கு ம் கரெக்ட்டு நைட்டு சாப்பிட்டீங்ளா
ம் சாப்டுதா சொன்னேனே நானு ஈவினிங் ஃப் கால் பண்ணல அப்ப சொன்னனே அந்த இந்த திணை தோச அப்பின் சொல்லி சொ
சேரி சேரி சேரி ம் ம் ம் நானூ சாப்ட்டேன் தோச தோச சாப்ட்ட
ம் ஓகே ஓகே ஓகே நாளைக்கி எதா பிளான் இருக் குங்ளா வெள்ல போற மாதிரி சாட்டர்டே
ம் ஹும் ப்ளான் இல்ல ஆ நாளைக்லா வந்து ஒரு படம் பாக்லா அப்டின் சொல்லி எடுத்து வச்சிருக்
ம் செரி செரி பாருங்க நாங்ளு வந்து ஞா த்திக்கிழம தா இந்த கொழந்தைங்க கண்காட்சி இது காட்லாம் அப்டின்
ம் அது சூப் பருங்க ஏன்னா அவுங்க காலையிலந்து நைட்டு வரையு வீட்ல இருக்கிறதுனால அதிகமா ஃபோனு டிவியு பாக்குறதுனால வெளில கூட்டி போய் காம்ச்சீங்ன்னா நல்லா இருக்கூ தா
ஆதா வெயில்னால எங்யு போ முடில அதா சரிஞாத்துக்கிழம கொஞ்ச இப்ப க்ளைமேட் நல்லா இருக்குங்ளா ஞான் த்துகிழம வரைக்கு எப்டி இருக்குன் தெரில நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்ச பொழுதோட அந்த ஒரு அஞ்சு மணிக்கு மேல போலா அந்த வாட்டர் ஃபால்ஸ்லா புதுசா எங்க வீட்டுக்கிட்ட தொறந்துருக்காங்ளா அது போய் காட்டிட்டு வர்லா கொழந்தைங்கள்க்கு அப்டின்னு கொஞ்ச வெளையாட்றது எல்லா இருக்கூ காம்ச்சிட்டு எதாவ்து வாங்கி சாப் புட்டு வர்லா என்னைக்கோ ஒரு நாள் தா வருஷத்துக்கு ப்ப ஒரு வாட்டி தா இந்த மாரில்லா பண்ணுவாங்க இந்த மே மாச லீவுல தா அந்த மாரி பண்ணுவாங்க
ஆமா ஆமா கரெக்ட்டு கரெக்ட்டு
நீங்களு கூட்டிட்டு போன் போணு உங்க வீட்டு கிட்லா அந்தமாரி எதுவு இல்லிங்ளா
ஹா இ கொஞ்ச தூரொ ட்ராவல் பண்ணி போற மார்தா இருக்கு நியர் பைல எதுவு இல்ல அதுனால எனக்கு நியர்பைலங்க என பார்க்கு அந்த மார்லா இருக்கு செரி அதனால எங்க போறதுவ்
ப்போ ஒரு நாள் தான போய் கூட்டிட்டு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப போணு நானு ஏ பை எங்க வீட்ல கொழந்தைங்களு கேட்டுட்டுதா இருக்காங்க ஆ கூட்டிட்டு போங்க அப்டின் சொல்லிட்டு போனு ம்
பைக்ல போவீங்ளா
ஆ ஆமா ஆமா பைக்ல தா ஆமா ஆமா பைக்ல தா போவோ ம் நாளைக்கி என்ன சமையல் பண்ண போறீங்க ப்ளான் பண்ணிட்டீங்ளா
ளக்கி கொஞ்சோ சைனீஸ் அந்த மாரி செய்லான் பாக்குறே நூடுல்ஸ்
உங்க வாய்ஸ் கேக்கல கொஞ்சோ கொஞ்சு கேக்க மாட்டேங்கிதே
எனக்கு நாளைக்கி வந்து சைனீஸு ஃபு ஃபுட்டுஸ் ட்ரை பண்லா என் பசங்க வந்து நூடுல்ஸ்ல்லா கேட்ருக்காங்க அந்த மாதிரி அர்
சேரி சேரி ம் ஆமா ஆமா ஆமா அந்த மாரி தானே கொழந்தைங்க விரும்புறாங்க இல்ல
ஆமா ஆமா ஆமா அத்னால வெளில கூட்னு உ வேண்டா அப்டின்றதுக்காக நா வீட்லேயே செஞ்சிருவே என்னிக்கோ ஒரு நாள் தானஸ் செய்றோ அந்த மாதிரி
ஆமா ஆமா நம்ம வீட்ல பண்ணி குடுக்லா ஆமா ஆமா கரெக்ட்டு வெளில போயி ஹாவ்ட் ஹோட்டல் அந் மாரினா அவுங்க வந்து ஹெல்த்தியா இருக்காதுல்ல
ஆமா அதனால நாளைக் கொஞ்சோ டிஃப்ரெண்டா பண்ணலா நாலனைக்கி ஞாயித்துக்கெழம இந்த நான்வெஜ்ஜ எதா ட்ரை பண்ணுவோ அவ்ளதா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சோ ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி அப்பறனா ஹெல்தி அதுக்கப்பறம் மில்லடஸ் அந்த மாதிரி டிஃரண்ட் டிஃப் அதா ட்ரை பண்றோ அவள்தா வேற ஒன்னுல்ல ஹெல்த்தியா
ஆமா ஆமா ஆமா கரெக்ட்டு அப்பதா அவுங்களுக்கு ஞாயித்துக்கிழம கன்ஃபார்ம் நம்ம நான்வெஜ் தா
வாரத்துக்கு ஒரு நாள் தா ம் ம் வாங்குவோ
வீக்லி த்ரீ டேஸ்ஸாவது கன்ஃபார்ம் இருக்கு வீட்ல நான்வெஜ்
நாங்க ஒரு நாள் தினம் ஸ்கூலுக்கு போறாங்க இல்லைங்ளா அதனால எனக்
ஆமா கரெக்ட்டு கரெக்ட்டு ஸ்கூல் போற டையத்துல நம்ம வாங்க முடியா து நம்ம இப்ப லீவ் டைல இருக்காங்கல்ல சோ அதனால அந்த மாரி ஏதாச்சு எடல எடல வாங்கி
ஏன் ஆமா நைட்டு வந்து சாப்பட மாட்டாங்க ஸ்கூல் போயிட்டு ஜீர்ண ஆகாது அப்டினு செரி அதனால நீ ஞா த்திக்கிழ மட்டு ஒரு நாள் வாங்கிட வேண்டியது என்னைக்காச்சு லீவு அப்டின்னா நா செஞ்சிருவ வாங்கிடுவோ
ம் கரெக்ட்டு தா
செரி நெக்ஸ் வேற ஆ
ஆ நல்லா இருக்குல்ல இப்ப அப்டி ஆ இப்ப நீ அப்டி அப்ப மாடியில இரு தான மொட்ட மாடியில இருக்கீங்ளா அப்ப வானத்த பாக்கும்போது செம்மையா இருக்குமே ஃபீலிங்கு நீங்க வேற பேய் படம் பாத்துட்டு இருந்தீன் வேற சொன்னீங்க கொஞ்ச கவனமா இருங்க இது வேற
ஆமா ஆமா கொஞ்சோ இதுவான்சு உங்ககிட்ட பேசிட்டு நா மறந்துறே இப்ப நீங்க ஞாபகப்படுத்தி பயம்புடுத்திட்
பாத்து பயந்துறாதீங்க சும்மா உங்களோட நெழல பத்து எதுவு நீங்க பயந்துறாதீங்க சரியா
ஆமா அந்த மாரிலா நடந் நடந்திருக்குதா ஏற்கனவே நடந்தருக்கு வீட்டுக்குள்ளவே அந்த மாதிரிலா நா பயந்தது உண்டு நா இப்போ மறந்துட்டு உங்கிட்ட பேசிட்டு இருந்த பாருங்க நீங்க அத ஞாபக படுத்தி என்ன பயம்புடுத்தி வெச்சுட்டிங்க திரும்ப நா இப்ப கீழ போனு நா கீழ போயிட்டு பேசிட்டு இருக்க சேர் சேர் சேரி நா கீழ போய்டுற என்ன நாளைக் பண்ற ஓகேங்ளா நீங்க வேற பயம் புடுத்துட்டீங்க நா தூங்கிர்ற எனக் பயமா இருக்கு சேரி சேரி நாளைக் பண்ற ஆ பாய் பாய்